அ எப்டி இருக்கிங்க சார்
நால்லாருக்குரே சிஸ்டர்
ம் சாப்டீங்களா
ஆ சாப்டே சிஸ்டர் நீங்க சாப்டிங்களா
ம் நானு சாப்டே என்ன பண்றீங்க
சும்மாதா இருக்கே சிஸ்டர் வீட்டுல இப்பதா கடைக்கி போயிட்டு வந்தே
ஓகே ஓகே சார் இன்னைக்கு என்ன டாப்பி
நீங்க இன்னைக்கி
நா கீர கொழம்பு சாப்டே சார்
ஆஹ்
உம் தொட்டுக்க வெண்டக்கா பொரியலு
உம்
உம் என்ன டாபிக் இன்னைக்கு
இன்னைக்கா அதா மொபைல் பத்தி பேசலாமா
உம் ஓகே
ஓகே
இப்போ மொபைல் உங்களுக்கு எதுக்கு எது யூஸ் ஆகுது
மொபைலா இப்ப ஒரு இப்போ வந்து அடிக்கடிக்கு நம் பேங்குக்கு போயிட்டு பைசா எடுக்கற மாரிக்கு ஏடிஎம்ல போயிட்டு பைசா எடுக்கற மாரிக்கு இப்போ மொபைல் இருக்கோ இப்போ வந்து பா டிரான்ஸர் கொன்றது பைசா எதனா டிரான்ஸர் பண்ணி எடுத்துக்கலா ஜிபி யூஸ் பண்லா பேடிஎம் லா அது மாரி எதன யூஸ் பண்றதுக்கு யூஸ் அஹ் இருக்கு ஒரு அர்ஜென்க்கு நம்ம கைல பைசா இல்லனாலு அப்பேய் பைசா அமிச்சுட்டு நம்ம எதனா ஒரு பொருள் வாங்கறதா இருக்கு அதுக்கு யூஸ் ஆகுது இப்ப எதனா ஒண்ணு இப்போ எதனான நம்ப ப எதனா இப்ப ஃபோட்டோ ஃபோட்டோ எதுனா டாக்குமெண்ட் எதன எடுக்கறதா இருந்தாலு வாட்ஸ்அப்ல செண்ட் பண்ணிக்கலா
காஹ்
மூவிஸ் எதனா பாக்கலா செல்லுல மொபைல்ல ஆஹ் அவ்ளோதா நீங்க எதனா சொல்லுங்கள
வேற எதுமேப்ப உஹும் அப்டிலா இல்ல இப்ப பேபிலா இது இப்ப ஃபோன் பாக் கூடாது
ஆமா ஆமா இந்த ஃபோன் வந்து ஃபோனாலே பிரச்சுன ஆமா ஐ ப்ராப் ப்ராப்ளம் வறதுக்கு வாய்ப்பு
ஆமா அவுங்களுக்கு ரொம்ப கெடுதல் ஆகு இப்ப ஆனா எல்லா பேபியு அப்டிதானே இருக்காங்க ஃபோன் பாத்தாதா சாப்பட்றாங்க அதனால இப்ப நம்ப பேபி க்கு ம் பேபிக்கு ஃபோன் பண்றத தவிர்க்கணு
ஆமா டெக்னாலஜி வள
அவுங்க ஆனா அதிகமா அததா யூஸ் பண்றாங்களே
இப்ப இந்த மொபைல்னால நெறைய சிட்டுகுருவி லா வேற செத்து போது அந்த டவர் இதுவாகறதுனால சாட்ரிக் டவர் யூஸ் பண்றத்னால
ஆமா அது வேற அப்றோ உம் சாப்பிட்ருக்க வட சுட்ட
வட நீங்ளே வீட்லயே செய்விங்களா எப்டி ரெடி பண்ற ங்க என்ன அட சாப்டிங்க
உள்த வட செஞ்சே உள்த வட தா அதிகமா சாப்டுவோ
உம்
ஆமா அப்பறோ ஃபோனு வேற என்னென்ன யூஸ் ஆகு இப்போ வந்து ஃபோன் வந்து இப்ப நம்ப மத்தவங்களுக்கு ஃபோன் பண்றது இப்ப வெடிய இப்ப ஊர் பம்ஷனுக்குல்லா வரா அது உங்களுக்கு நம்ம ஃபோன் பண்ணி சொன்னா அவுங்க வீடியோ கால் ஆகறாங்க அதுக்கு யூஸ் ஆகு ஃபோனு
ஆமா அதுக்கு யூஸ் ஆவு இதே மாரி நம்பளுக்கு அந்த ஒரு பத்து இருபது வருஷ இதுக்கு முன்னாடி மொபைல் கம்மியா இருந்ததுனால நம்பளுக்கு பாத்தன்னா இப்ப எதுனா ஒரு வெளி ஊருக்கு போறதா இருந்தாலு ஒரு நாப்பது கிலோ மீட்டரு ஐம்பது கிலோமீட்டரு நடந்துதா போய் விஷ்யத்த சொல்வாங்க இப்ப மொபைல் இருக்துனால இப்ப மொபைல கால் பண்ணி
ம் கால் பண்ணி இப்ப வர முடியாதவங்களுக்கு வீடியோ கால் பண்ணா அவுங்க பேச சுற பாக்குறாங்க அது அவுங்களுக்கு ஒரு சந்தோஷமா ஆகுது
ஆமா
ந்த மேரி நல்ல விஷ்யோல்லா இருக்கு ஆனா பேபிங்களுக்கு நம்ம ஃபோன் த குடுக்கத்து தவிர்க்கணு இப்ப அவுங்களுக்கு வேற இப்ப உங்களுக்கு பேபி இருக்கா
ஆ இருக்காங்க
இப்ப அவுங்களுக்கு என்ன பண்றீங்க நீங்க சாப்பாடு எப்டி ஊட்டுவீங்க ஃபோன காட்டிதா ஊட்டுவீங்களா இல்ல வெளிய எதுனா சுத்தி காட்டி அப்டி ஊட்டுவீங்களா
நாங்க இப்போ அதிகமா மொபைல காட்றதுதில்ல அதா இப்பதா நெறைய பேரு கண்ணுல ஐ ப்ராப்ள வருது நெறைய சின்ன சின்ன கொழந்தையில கிளாஸ் போட்ற மெரி இருக்கு
வந்து காரு பஸ்ஸு எல்லாத் தி காட்டி காக்கா அந்த மெரில்லா காட்டி ஊட்டினா அதுதா நல்லது பேபிக்கில்லா இப்ப நம்ம வந்து ஃபோன காட்டில்லா ஊட்டக்கூடாது அதுன்னா அது ரொ கொஞ்ச தவிர்க்கணு மத்தபடில்லா நம்மளுக்கு ஃபோன் எல்லாத்துக்கு யூஸ் ஆகுது இப்ப நம்பளுக்கு ஏதுனா கொழம்பு செய்ய தெர்லனா ஒடனே ஃபோன்ன பாத்தோம்னா ஃபோன்ல கொழம்பு செய்யலா அப்றோ வேற மத்தபடில்லா வேற எதுமே இல்ல அது அதுக்கு ஃபோன் யூஸ் ஆகுது இப்ப நம்ம பேங்க்ல போயிட்டு நம்ம வேற ஏதுனா காசு இப்போ ட்ரான்ஸ்பர் பண்றேனா எப்டி நம்ம போய் அங்க நின்னுன்னு இருக்க தேவ இல்லல
ஆமா ஆமா மேடம்
நம்ம ஜிபேல அழகா இப்ப இப்ப நம்பளுக்கு ஒரு பா ஒரு பாதுகாப் ஒரு ஒரு லட்ச ரெண்டு லட்ச எடுத்துன்னு போறோ பேங்க்ல கையில அதுக்கு நம்பளு பாதுகாப்பு இல்லல்ல அதனால நம்ப ஜிபேல இருந்தே போட்டு ட்ருல்லா அதுக்கு யூஸ் ஆகு அப் அப்றோ நெறைய நம்பளுக்கு டேப்லெட் பேர்ல்லா தெர்லனா நம்ம கூகுள்ல பாத்துக்கலா அந்த மெரி யூஸ் ஆகுது அப்றோ நம்பளுக்கு லொக் கேஷன் தெர்லனா லொகேஷன் போடுறோ அதுக்கு யூஸ் ஆகுது ஆனா எல்லாமே பாதி பாதி யூஸ் ஆகுது ஆனா நம்பளுக்கு தீங்கு விள வேளவிக்கு எப்டி சொல்றது நல்லது செய்யு ஆனா நம்மதா உஷாரா இருக்கனு
ஹண்ட்ரட்ல எயிட்டி எயிட்டி பர்சன்டேஜ் எயிட்டி பர்சன்டேஜ் பாத்தன்னா தீங்கு தா விளைவிக்கு
ஆம் ஏன்னா நம்ம இப்ப பேபிக்கு பாத்தீங்கன்னா பேபி எல்லா ஃபோன் தரக்கூடாது ஏன்னா இப்ப அவுங்க எதனா கிளிக் பண்ணிட்டாங்கன்னா நம்பர பேசுறது ரெக்கார்ட் ஆயிடும் கேமரா வேற எதுக்கு போயிடு அந்த மெரிலா ஆகு அதனால நம்ப பேபிக்குல்லா ஃபோன் தர்து தவிர்க்கணு மத்தபடி வேற எப்டின்னா ஃபோன்லையே நம்ம எல்லாமே பண்ணலா இப்ப ஜாப் பண்றாங்க ஃபோன் அதுலயே பேசு ஃபோன் எப்டி சொல்றது ஃபோன்ன ஃபோன்ல வந்து எல்லாமே யூஸ் ஆகுது
ஆமா மேடம்
ஆமா பேபிக்கு மட்டும் தர்ரத நம்ப தவிர்க்கணு மிச்சோ எல்லாமே நம்ப பர்ஸ்ட்லா ஃபோன எங்க பேசுதுனே தெரியாது பர்ஸ்ட்லா நம்ம கடையில போயிட்டு ஒருபா போட்டு அப்டி பேசுவோ இப்பதா ஆளுக்கு ஒரு ஒரு ஃபோனே இரு க்கு நம்ம எல்லாரு பேசுறோ ஒன்னா அப்டியே இப்போ ஒரு ரிலேஷன்ஷிப்க் குட நம்ப ஃபோன் பண்ணனா நம்ம வேற யாருக்குமே பண்ண தேவயில்ல நம்பளே வச்சிருக்கோ நம்பளே ஃபோன் பண்ணி பேசலா ம் அது கொஞ்சோ கொஞ்சோ நம்பளுக்கு யூஸ் ஆகு கொஞ்சோ கொஞ்சோ தீங்க வேளவிக்கு
உம் ஓகே மேட
அதே மெரி நியூஸ்லா பாக்கதந்தா நம்ப ஃபோன்ல பாக்கலாம் ப நம்பளுக்கு ஆ என்னன்ன நடக்குதுன்னு ஒடனே வருதுல நம்பளுக்கு ஃபோன்ல
ஆமா மேடம்
அதனால யூஸ் பண்றது அது ரொம்ப நல்லது ஃபோன்ல மத்தபடி ஆனா பேபிக்கி காட்டக் கூடாது
அதே மாரி இப்ப வந்து இப்ப நம்ப வெளியூருக்கு போறதாந்தாலு நம்ப என்ன ஒரு இப்ப டிக்கெட் புக் பண்றமரி இருா இப்ப பிளைட் க்கெட் புக் பண்றாந்தும் மொபைல் பண்ணிக்கலாம் இது ட்ரெயின் டிக்கட் பண்றாந்த பண்ணிக்கலாம் லா அதே மாரி இப்ப இங்கிருந்து கொஞ்சோ லாங்கா போற மாரி பாத் தனா என்ன டிராவல் போற மாரி இருந்தா முன்னாடி டிரவல் ஆப் போட்டு நம் ப இது பண்ணிக்கலாம் பே பண்ணி டிக்கெட் எடுத்திருக்கலாம் இப்ப அதுக்கு முன்னாடி நம்ப வந்து ட்ரெயின் டிக்கெட் எடுக்ருதுந்தாலும் நம்ப ஆ ரயில்வே டேஷன் போயி தா நம்ப எடுக்ற மாரி இருக்கு இப்ப அதே நம்ப போ வந்து ஆன்லைன் கொஞ்சோ வளர்ந்துறதுனால நம்ம பாத்தனா நம்ப மொபைல்லந்து நம்ப அந்த ஆப்பு எறக்கி நம்ப வந்து இது பண்ணிக்கலாம்
இப்ப பசங்க கூட ஸ்கூலுக்கு போலனா அவங்கக்கும் ஆன்லைன் கிளாஸ் எடுக்கறாங்க அது ரொம்ப நல்லது நம்பளுக்கு ஏனா இப்ப பசங்க ஸ்கூல்கு இப்ப இந்த இப்ப லாக்டவுன் எல்லாம் போட்டா போடுவாங்கள அப்பல்லாம் என்ன பண்ணாங்க ஆன்லைன் கிளாஸ் தானே நடத்துனாங்க நம்மளுக்கு இப்ப கொஞ்சோ ஃபோன் யூஸ்ஃபுல்லான்ச்சு அதுக்கப்ரோ நம்ம மத்தபடி படல்லா பார்க்கும்போது கூட டிக்கெட் எல்லா நம்ம ஃபோ ஃபோன்லயே புக் பண்ணிக்கிறோம் இப்போ ஒரு டிரஸ்ஸு எடுக்க போனுன்னா நம்ப போய் கடைல போயிட் டு ரொம்ப ல நேரோ ஆகும் நம்ப அப்படியே ரொ அதுவே ரொம்ப டைம் ஆகு நம்ம எடுத்துன்னு வாரத்துக்கு இப்போ ஃபோன் இருக்கவும் நம்ம ஆர்டர் போட்டா வீட்ட தெ தேடி வருது
ஆமா மேடம்
அதே மாரி ஒரு கஸ்டமர் இப்ப நம்ம வீட்டுக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் வராங்கன்னா நம்பளுக்கு உடம்பு முடில அப்ப சாப் பாடு எதுமே செய்ய முடியாதுல்ல
ஆமா மேடம்
டுல போட்டு அது செய்யறோ அது பத்து நிம்ஷ து வந்தது இப்ப நம்ம ஃபோன் இந்ததுக்கேல்லா யூஸ் ஆகுது நல்லதுக்கெல்லா
நல்லதுக்கு யூஸ் ஆகுது தீமைக்கு யூஸ் ஆது ஆமா மேடம்
செரி நல்லதுதா யூஸ் ஆகுது ஆனா பேபிக்கெலா அது தீமை விளைவிக்குது ஆனா நம்மளுக்கே அடிக்கடிக்கு ஃபோன்லா யூஸ் பண்ண கூடாது ஏனா ஐ ப்ராப்ளம் வரு அடிக்க அடிக்கு தூரப் வ தெரியாது அந்த ஒரு விஷத்துனால நம்ம அவாய்ட் பண்ணிக்கணும் அப்ப லைட் லைட்டா நம்மளுக்கு எப்போ தேவன்றப்ப மட்டு ஓ ஃபோன் எடுத்து இத கேக்கலாம் கூகுள் நம்மளுக்குன டேப்லெட் போட்டா இதுவாகும் அவங்க டாக்டர் குடுக்குறாங்கள இப்ப அந்த டேப்லெட்லா நம்மளுக் தெர்லனா நம்ம ஃபோன்ல போட்டு பாத்தோனா நம்பளுக்கு ஒடனே தெரிஞ்சிரும் ஓ இந்த டேப்லெட் இதுக்கு அப்படின்னு நம்புளுக்கு அதுக்கெல்லா யூஸ்
ஆமா என்னன்ன டாப்லட் எதுக்கு எல்த்தியா எல்த்தியா அன் எல்த்தியா அப்டினு நம்ம போட்டு பாத்தாலே கண்டு புடுச்சலா கரெக்டா ஆமானு நீங்க அதுமாரி போட்டு ட்ரை பண்ணிருகிங்கலா மேடம்
ஆ நாங்க அப்படிதா ட்ரை பண்ணுவோ நறைய இப்போ போ ஹாஸ்பிட்டல்ல சொல்றாங்கன்னா அது நம்மளுக்கு ஞாபகோ இருக்காது என்னனெ மாத்துர சொல்றாங்கன்னு
ம் ஆமாமா
னாங்கனா வீட்ல வந்து போன்ல போட்டு பாத்துட்டு அப்புறம் தான் நாங்க ஓ இந்த டேப் ப்லெட் சளிக்கு இந்த டேப்லெட் இருமலு க்கு அப்டின்னு தெரியு மத்தபடி வேற எதுமே நாங்க போட மா இப்ப சப்போஸ் கொழம்பு எதனா ஸ்வீட் எதனா செய்தந்தா வித விதமா அதெல்லா போன்ல பாக்கலாம்
ஆமா மேடம்
மேறி வேற எதுமே நம்ப பாக்க முடியாதுல அப்புறம் மூவி எறக் து எப்டி அதெல்லா நம்புளுக் தேவையான விஷ்யம் மட்டு அதுல பாப்போம் நம்ளுக்கு யூஸ் ஆ கும் போன்ல ஆனா அதிகமா பேபியாண்ட்லா தராதிங்க எவ்ளோ எவ்ளோ தவிர்க்க முடிமோ அவ்ளோ அவ்ளோ தவிர்ச்சுணும் நம் ம பேபியாண்டருந்து போன ஆமா இப்ப ஏனா போன்ல்லா குடுக்க கூடாது ஏனா அவங்ளுக்கு தா
உங்ளுக்கு எத்தினி பசங்க மேடம்
எனக்கு இல்ல சார் எனக்கு இப்பதா மேரேஜ் ஆயி ட்உ இயர்ஸ் ஆகுது
ஒ சரி
போ போன தவிர் ஆமா பேபியாண்ட தவிர்த்து இப்ப நீங்களே சப்போஸ் பாத்திங்கனா
கூட அந்த மொபைல் பாக்க கூடாது அதனால வந்து ஒரு ப்ராப்ளம் வரும்
ஆமா அதுவு ஆகுது ஆமா அதுவு கன்சீவா இருக்கிறவங்கள போன்லா அவ்ளோ யூஸ் பண்ண கூடாது ஆனா இப்ப இருக்குங்க எல்லாம் மே யூஸ் பண்றாங்க போன் எத்துன்னு போய் கிட்ட வெக்றாங்க அந்த மாரி எல்லாம் பண்ற சேர் தேங்க் யூ சேர் இவ்ளோ நேரோ என் கூட பேசினதுக் ரொம்ப நன்றி சேர் போன பத்தி எவ்ளோ தெரிஞ்சும் சேர் தேங்க்யூ சேர் நன்றி சேர்